மேடம் ஹலோ மேடம் கேக்குது மேடம்
ஆ கேக்
ம் சொல்லுங்க மேடம் என்ன பண்றீங்க மேடம் கேக்குது நல்லாதா கேக்குது அப்றோ
சும்மாதாங்க இருக்கே
எப்டி போது லைஃப்பு லைஃப்ல என்ன சொல்றது ஏதாவது ரொம்ப இப்ப மேரேஜ்லா உங்களுக்கு எப்டி பன்னாங்க ரொம்போ கஷ் சுப்டு பண்ணாங்களா இல்ல ஓகேவா எல்லா சேப்டி பண்ணி அது உங்களுக்கு சேத்து வச்சி பண்ணாங்களா வீட்ல இல்ல ஏதாவது லோன் கினு எடுத்து பண்ணீங்களா எப்படி போச்சு அந்த மாரி உங்களோட இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன் கேக்கற கல்யணம் பண்ண முன்னாடி ஆ
அது எப்டின்னா நா வந்து எனக்கு வந்து அப்பா இல்ல ஆனா வந்து பினான்சியலி செட்டில்டு ஃபேமிலி தா நம்ம ஒன்னு ரொம்பெல்லா டவுனான ஃபேமிலி கெடையாது எனக்கு அப்பா இல்ல அதனால வந்து நா கொஞ்சோ நா படிச்சி முடிச்சிட்டு ஒரு ரெண்டு வருஷோ வேலைக்கு போய்ட்டு இருந்தே அப்போ து அப்ப அந்த அந்த சேவிங்ஸ் கொஞ்ச இருந்துச்சு அதுக்கப்புறோ எனக்கு நக அப்ப வந்து எனக்கு கோவிட் வேற கல்யாணம் பண்ணம் போது கோவிடு வந்துருச்சி அதனால கல்யாண செலவு பெருசா எதுவுமே ஆகல மேக்சிமம் ஆயிருந்தா ஒரு ரெண்டு வீட்டு சைடு சேத்து ஒரு ரெண்டு லட்ச ரூவாய்க்குள்ள தா ஆயிருக் க்கு நெனைக் கிறே அப்புறோ நா அந்த சாரீ விஷியத்துல எல்லா ரொம்ப கிளியரா இருந்தே ஏனா அந்த ஃபங்ஷனப்போ எல்லாரு போட்டுருப்பாங்க திரும்பி நம்ப போ நா கிளியரா இல்ல எங்க அம்மா தெளிவா சொல்ட்டாங்க அது அத நீ மறுபடியும் கட்ட முடியாது அது ரொம்ப கிராண்டா எடுத்துட்டனா அது இவ கட்ட முடியாது அது அது இல்லாம எல்லாரு அந்த சாரீல பாத்துருப் துருவாங்க அந்த சாரீக்கு நீனு ஒரு நாலஞ்சு எடுத்துக்கிட்டீனா நாலஞ்சு ஃபங்ஷனுக் புது புதுசா கட்டிட் போலானு எங்க அம்மா அப்பா ஒ தெளிவா சொல் டாங்க அதுனால நாங்க சாரீலியு பெருசா எது பண்ல மாலெல்லா நம்ப டிஸைன் டிஸைனா வாங்கவு முடியில சும்மா நார்மலான மால ல வ அப்ப வந்து அப்ப புல்லா வந்து வேற யாருக்காவது பண்ணுணுத நமக் பண்ணுவாங்க சோ அதுனால வந்து கொரோனா பரவிருன் சொல்ட்டு அதுவு எதுமே பண்ணல அதுனால ரோ ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மியா கல்யாண செலவு ரொம்ப கம்மியாதா ஆச்சி நகையு ஓரளவுக்கு தா போட்டாங்க அதுக்கப்புறோ நா இருக்கப்ப பண்ணிக்லா அப்டின் ஏனா அப்ப எங் தம்பி படிச்சிட்ருந்தா அப்ப டா வந்து ஆ மெடிக்கல் ஃபீல்ல படுச்சிட்ருந்தா அவனுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிஸ் தேவப்பட்டுதுன் ட்றதுனால எனக்கு அப்ப பண்ணல மறுபடி இப்ப பண்ணிட்டாங்க இப்போ ரெண்டு வருஷத்துக்குள்ள எனக் பைய தேவயானதெல்லாமே எனக் குடுத்துட்டாங்க
ம்
ஆ அது அது அது மாதிரி போயிட்டு இருந்துச்சி கல்யாணொன்றப்ப அப்பிடிதா ஆ மத்தபடி ஒண்ணு பெருசாக பெருசா நம்ம சொல்றளவுக்கு ஒண்ணுமே நிச்சியோ ப பொண்ணு பாத்துட்டு போய் ஒரு மூணு மாச கேப்லதா கல்யாண ஆச்சி ஆ கல்யாண்த்துக் முன்னாடி நிச்சியு கல்யாணத்துக் ஒரு வாரத்திக் முன்னாடி வச் டாங்க ஏனா எங்க எங்க சைட்லா வந்து உறுதி பேச்சி கல்யாணொ ஃபிக்ஸ் ஆயிருச்சு அப்டினா அதுக்கம் ஸாரி நிச்சியம் முடுஞ்சுருச்சுனா அதுக்கப்றோ வந்து நான்வெஜ்டேரியன் சாப்ட குடாதுன் சொல்லி வந்து சொல்வாங்க ஏனா என்னோட ஹஸ்பண்ட் வந்து நான்வெஜ் பிரியர் மூனு மாசொ என்னால இருக்கவே முடியாது இந்த பொண்ணே இல்ல னாலு பரவால்லன்
ஆ
அதனால வந்து சேரின் சொல்ட்டு அந்த அந்த குறிப்பிட்ட நல்ல நாள் பாத்து கல்யாண்த்துகு ஒரு வாரத்துக்கு முன் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு நாள் கல் வே வெள்ளிக்கெழமன்னக்கி நிச்சயே பேச்சு வந்து கல்யாணோ பொண்ணு பாத்தா அப்பயே பா கோயில்ல தா பாத்தாங்க
உம் உம்
பே ரெண்டு பேத்துக்கு ஓகே அப்பயெ வீட்டுக்கு வந்து சாப்டுட்டு போ எல்லா பாத்துட்டு எல்லா அப்பவே ஓகே கோ கோவிடுங்கறதுனால எங்கனால எ துமே பெருசா எது வெளிலெல்லா போ போ முடில வேற எதுவ்மே இது
சோசு இல்ல பயோ வேற சோ எதா ஒன்னு ஆயிடுமோ அப்டின்டு
அ அப்பறோ அவுரு வேற வெளிலருந்த வெளில பிஸ்னஸ்கெல்லா அடிக்கடி வெள்ல போவாரா அத னால எனக்கு அவர் மேலயு பயோருக்கு ருந்துச்சு எங்க அவரு நமக்குட்டி விட்டுருவாரோ நமக்கு எதாது ஆயிருமோ அப்டின்ற பயல்லா எனக்கப் துச்சு அதனால் என்க்கு பெருசா எங்கியுமே வெளில் ல போல கல்யாணத்துக்கப்புறமு அப்புடிதா எங்யு பெருசா வெளில போகல அப்றோ எல்லா நார் முல் ஆயிடுச்சு நார்மலானோனே அவர் வந்து பிஸ்னஸ் பாக்கணு அது இதுனா அவர் ஒரே பிஸி பிஸி ஆயிட்டாரு அதுக்கப்புறோ கோபறோ கொழந்த கன்ஸுவாறது ரா அப்ப வந்து அ அந்த டைம்ல ட்ராவல் போக்கூடாது அப்டிங்கற மாரி எல்லாரு சொன்னாங்க அப்றம் அப்டி இப்டினு அப்டியே போயிருச்சு அதுக்கப்றோ கொழந்த பொறந்தொனே நமக்கு கொழந்தயே பாத்துக்கறதே பெரிய டாஸ்கு இதுல வெளி வெளில போய் எங்க என்ஜாய் பண்றது ஆஹ் வெளில போய் எங்க என்ஜாய் பண்றது ஆமா வெளிலலா போனா க்ளைமேட் ஒத்துக்காது அப்டி இப்டினு சொல்லிட்டு இப்பதா ரெண்டு வயசாகுது மேபி இனிமேல் அவுரு ஃப்ரீயாருந்து நாங்க அவருக்கு ஃப்ரீயா இருக்கப்போ எல்லாரு ஓகே அப்டினா வெளில போலா அதுக்கு முன்னாடியா இப்ப இப்பதா கொஞ்சோ நானே ஃப்ரீயா இருக் க்ர இப்ப ஒர்க்கு ஒர்க்குன்ற இருக்றதுனால எனக்கு டைம்மிருக்காது அவுருக்கு டைம்மிருக்காது டைம் கெடச்சி எல்லா செட்டாயி அப்றோ நா எங்ளுக்கீல்லா செட் ஆறப்ப அவ ஸ்கூல் போவ ஆரமிச்ருவானு நெனைக்ற
உம் உம் ஆமா
நமக்குனு ஃப்ரீ டைம்னு ஒண்ணு வேணு ந்தா ஆனா அது எங்ளுக்கு எனக்குலா எங்க அம்மா வீட்டுக்கு போறதே ஒரு பெரிய டூர் போற மாதிரினு நெனச்சுப்ப ஆனா இங்க பக்கந்தோ அம்மா வீடு சும்மா பக்கந்தா இங்க வீட்லருந்து சும்மா கொஞ்சதூரந்தா ஆனா நாங்க பிஸ்னஸ்காக அவரோட பிஸ்னஸ்காக நாங்க ரொம்ப லாங்ல இருக்குறோ அங்கிருந்து இங்க வர்ரதே எங்ளுக்கு ஒரு பெரிய ட்ரிப் மாதிரிதா இருக்கு
ஹ்ம்
செரி உங்க கல்யாணம் எப்டியாச்சு எப்டி என்ன லவ் மேரேஜா
அரேஞ் மேரேஜ்தாங் லவ் மேரேஜ்லால்ல
அதா எப்டி என்ன
என்ன சொல்ல இங்கதா சென்னைலதா நடஞ்சு கல்யாணோ
உம்
அரேஞ்ச் மேரேஜுதா நெறய பொண்ணு பாத்தாங்க நெறய பொண்ணு செட் ஆவள ஜாதகோ அது இதுன்னு பாத்து நானு ஒரு ஆறு ஏழு பொண்ணு பாத்துட்ட நேராவே போயி சரி இந்த பொண்ணாது ஓகே ஆயிருமா இந்த பொ ண்ணாது ஓகே ஆய்டுமா எல்லாமே ஓகே பாக்கும்போது எல்லா ஓகே ஓகே ஓகே அப்டின்றாங்க ஜாதகம் பாத்துட்டு அதுக்கப்பறோ எதாவது அது இதுன்னு பாத்துட்டு ஏதாவொண்ணு கேன்சல் ஆயிட்டே இருஞ்ச்சு கடைசியா ஒரு வழியா கல்யாணோ நடந்தா போதுண்டா அப்டின்ற மாரி ஆய்போச்சு அப்படிதா கல்யாணமே பண்ண. நெறயா பொண்ணு ரிஜெக்ட் ஆகி அவுங்க புடிக்கலன்றது. தும். ஜாதக செட்டாலன்றது அப்படியே நெறயா போச்சு போயிட்டு அதுக்கப்புறோ ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சது இரண்டாயிரத்தி பதினெட்டு.
செரி ஓகே. இனி இதுல என்ன தெரியுமா என்னோட அவருக்கு நான் தா ஃபஸ்ட் பொண்ணு எனக்கு அவருதா பஸ்ட் பைய்ய ஜாதகமும் இப்பதா ஃர்ஸ்ட் வந்ச்சு வந்த ஒன்னயமே அவுங்க எங்களுக்கு எல்லாமே ஓக் கே வா இரு என்னன்னா என்னோட அம்மாவுக்கு எனக்கு அப்பா இல்லாதனால ம்ச் நா நம்ம இது சொல் இன்னு அந்த மாரி தெரிஞ்சவங்கள தெரிஞ்சவங்கன்னா ரிலேட்டிவ் கெடையாது. ஆனா கொஞ்சோ ஓகே ஒன்னு பிரச்சன இல்ல. அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலியா இரு ருக்கணு அப்டிங்கறதுனால சொந்தோ அது னால அ அந்த மாதிரி எதிர்பாத்தோ நல்ல ஃபேமிலியா இருந்தப்போ ஒ அப்பிடிங்கறதுனால அதனால அவுங உலோ எங்குளுக் தவுந்த மாரி இருந்ததுனால ஓகேன் சொல்லிட்டு
ம்
கல்யாணம் பண்ணிட்டோ மதியோ என்ன ஸ் ட்டு லன்ச் உங்க வீட்ல
மத்தியானமா
ஆஹ்
மத்தியான தெர்லா போனாதா தெரியு எதா மீனு கீனு மீனுதான் நெனைக்கிற அநேகமா தெரிஞ்சா அதா வாங்கிருக்கேன்னாங்க
ஐயோ சாமி எனக்கு அந்த புடிக்காததே இந்த மீ னுதாம்பா
ஆயத்தெரியாதான்ன
ஆஹ் ஆ தெரியு இப்ப நாங்க இங்க இந்த சைடு வந்து கடல் அந்த மாரிலா இல்லாதனால எங்குளுக்கு வர்ணுன்னாலே நாங்க நா சென்ட்ரு அதனால வர்றதுனாலயே ஐஸ் த்து அந்த மாரி வரு அதுஇல்லாம நாம்ம இங்க கிராம ட்ருக்கதுனால நாட்டுக்கோழி வளத்தி அதையே சாப்ட்டு பழகி ட்டொமா இப்போ அதல்லா எங்குளுக் ச அது வந்து மீ ன்னாலே ஒரு ஸ்மெல் அடிக்கிற மாதிரி ஆனா அவுருக் கு ரொம்ப புடிக்கு அவுரு சாப்புடுவா ரு நாங்கல்லா நா அம்மா வீட்ல எங்க மாமனார் மாமியார் நாங்க எல்லா யாருமே அத பெருசா விரும் சாப்புடுவோ அவர அவுருக்காக அ ரச வெச்சு அவுருக் கொழம்ப வெச்சு அவுரு எல்லாமே சாப்டுவாரு நாங்க வந்து சும்மா லைட்டா கொழம் மட்டு லைட்டா எதக் ஊத்திட்டு ரசோ வெச்சு பொறிச்சு சாப்டுக்குவோ அந்த மாதிரி
ம் ம் ம்
ஆஹ் அது ரொம்ப நல்லதுன் சொல்றாங்க மத்தத கம்பேர் பண்ற
ஆமா நல்லத்தா மீனு நீ சிக்கன் சாப்பறதவட மீன் சாப்பட்றது நல்லது
நல்லது ஆமா நல்லதுன் தா சொல்றாங்க நறையா நறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குன் சொல்றாங்க தா ஆனா நம்ம அது சின்ன வயசுலந்து பழ கிருக்கணுல்ல அந்த இறா நண்டெல்லா சாமி எனக்கு பாத் தாலே வாமிட் வந்துரு ஸ்மெல்லு ஜாஸ்தியா வருல்ல அதனால எனக்கு அது பெருசா புடிக்கவே புடிக்காது எ சிக்கன் மட்டன் மட்டுமே கொஞ்ச நாள் புடிக்காமதா இருந் தது ஏன்னா நாங்க ஆடு வளத்துறதுனால ஐயோ நம்மளே துது ஏனா நாங்க ஆடு வளத்திறதுனால ஐய்யோ நம்மளே வளத்தி எப்படி கொன்னு சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறோ ஏ நம்ம கோழி சாப் அப்புறோ ஆடு சாப்பிட்டா என்னன்ன அப்புறோ டேஸ்ட் புடிச்சிருச்சு எங்யோ ஒரு விஷேசத்துக்கு போனப்போ கெடா வெட்டுக்கு போயிருந்தப்போ பிரியாணி சாப்ட்டு எனக்கு ரொம்ப புடிச்சிருச்சு அதுல இருந்து சாப்பிட ஆரம்பி ச்சுட்ட மத்த எல்லாமே சாப்பிடுவோ இந்த கடல் ஐட்டம் எதுவுமே சாப்பிட்டதுல்ல இந்த கணாவா இருக்குமே அந்த வெள்ள கலர்ல ஒண்ணு கருப்பு கலர்ல மை மாரி வருமே
ஆமா கடம்பா கடம்பா
கணவா தான
ஆமா
ஆஹ் அதெல்லா எனக்கு சுத்தமா சேராது அதெல்லா பா த்தாலே வாமிட்டு வந்துரு ஆனா இப் இவரு எங்காவது போனா நாங்க செய்ய மாட்டோல்ல அதனால அது எறா இதெல்லா வந்து நாங்க வெளிய எறா கூட கொஞ்சோ ஓகேவா இருக்கு அந்த டேஸ்ட் நல்லா இருக்கு எறா தொக்கு சாப்பிருக்க அது கொஞ்சோ ஓக்கேவா இருக்கு மீன் பொறிச்சா ஓக்கே இதிலியூம் முள்ளூ இல்லாம இந்த சங்கரா மீன் இதெல்லாம் புடிக்காது உம் ரவுண்ட் ரவுண்டா ஒரு மீன் இருக் அப்டியே முள் இல்லாம அந் அந்த மீன்தா நல்லா இருக்கு அந்த மீன்தா சாப்டுவ
இது வஞ்சர மீனூ
ஆ எனக் பேறு தெர்ல ஞாபகோல்ல அந்தப் வஞ்சர மீ அதுல உள்ள இப்ப இந்த மாரி மீன்எல்லான்தா சாப்பிடுவோ இந்த எறா தொக் நல்லா இருக்கு அது ஒரு குறிப்பிட்ட எடத்துல மட்டு நல்லா இருக்கு மத்தபடி ஒண்ணூ பெருசா நல்லா இருக்காது பே அவரு அதா கொஞ்சோ சாப்பிடறதுனால அவரூ பொண்ணு கி எல்லா நா பண்ணி வச்சிருக்க அஹ் நம்மல மாதிரி அவளூ ஆயிரக்கூடாதுன்றத்துக்காக அவுளுக்கு பழக்கற அவளுக்கு அந்த கனவா ரொம்ப புடிக்கு அடிக்கடி நல்லா ஒரு பிசினஸ் ட்ரிப்னா வேற பக்கோ அங்க போறப்போ வாங்கி தோச கல்ல போட் சாப்பாடுல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணி அவருதா குடுப்பாரு அவங்க ரெண்டு பேருமே நல்லா ஆமாங் ஆ உங்களுக்கு என்ன நான்வெஜ் சிக்கன் மட்டனெல்லா புடிக்காதா
இல்லேல்ல சிக்கன் சாப்டுவே மட்டன் சாப்டமாட்டேன் ம் மட்டன் அது ஸ்மெல் ஆவாது
அ ஆங் அந்த ஸ்மெல் ஆமா அது வந்து ஒருமாரித் பில்லு ஸ்மெல் வந்துரும் அது அ பில்லு ஸ்மெல்லு மாரி எடுக்கும் அது ஒரு சிலர்க் செட் ஆகாதுதான் எனக்குமே ஃபர்ஸ்ட் செட் ஆகாம இருந்துச்சு ஆனா அது பிரியாணிக்காக அது எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் நா அத அப்டியே கன்டினியூ பண்ண ஆரம்பிச்டேன்
ம் ம் ஓகே
சரி ஓக் ஓகே நாம அப்பறம் பாக்கலாம் ஆ ம் பை ஓகே
பாய் ஜிம்மு போய்ட்டு வந்ட்டிங்ளா இது எது